வண்க்கம் தோழி
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆம் நலமாக இருக்கிறேன் தோழி நீங்கள் எப்டி இருக்கிரிங்கள்
ஆ நானும் நலமா இருக்கேன் தோழி ஆ ம் அப்பறம் சொல்லுங்க தோழி என்ன தலைப்பு பத்தி பேசுவோ
நீங்கள் இப்பல் கோடை விடுமுறை விட்டு இருக்கிறார்கள் அல்லவா
ம் ஆமா தோழி
நீங்கள் வெளில எங்கயும் செல்லவில்லையா
ஆ கோடை விடுமுறை விட்டுட்டு இருக்காங்கதா தோழி என்ன அதே நேரத்துல வெயிலும் ரொம்ப அதிகமா இருக் கு எங்கயு போயிட்டு வர்ற மாதிரி எதும் இல்ல அதுனால இந்த வாட்டி ஒத்தயும் நாங்க என்ன அப்டின்னா கொஞ்சம் வெளில போறது எல்லாமே டவுத்துட்டோம் தோழி அடுத்து கொஞ்ச அடுத்த வாட்டி எதும் லீவ் வுட்டு இந்த காலாண்டு லீவ் எல்லாம் விடுவாங்கல்ல
ஆ
அப்ப தான் சேரி போயிட்டு எதுவும் ஊரு சைடு எதும் போயிட்டு வருவோமா அப்டின்னு பாக்குறோ இந்த ட்ரிப்பு இந்த வாட்டி எங்கயுமே ட்ரிப் போகல தோழி
ஆ
இன்னு இந்தா நாலு நாள் தான் இருக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்கு அப்பறம் ஸ்கூல் ஓபன் பண்ணிருவாங்க ஆ அப்பற என்ன சொல்றது இப்ப ஏன் கொழந்த ஸ்கூல்லா போகல சின்ன வயசுதா ரெண்டு வயசு ரெண்டு ரெண்றதான் ஆகுது இருந்தாலு இந்த வாட்டி நாங்க ட்ரிப்லா போகல தோழி உங்க பசங்கல்லா என்ன பண்றாங்க தோழி
இல்ல சின்ன கொழந்த
உங்களுக்கும் கொழந்த தா இருக்கா
ஆ
ம் ஓகே தோழி நீங்க ட்ரிப் எதும் போலயா
இல்லங்க நாங்க எங்க ஊர்லயே கோவில் திருவிழா வந்துட்டு இருக்கு
ம்
தெருவுழாவாதா இருக்குது இங்க அதனால எங்கயு போல இங்கயே இருந்து என்ஜாய்மெண்ட் பண்றோ
ஓ ஓகே ஓகே ஆமா இப்ப எங்க சைட்லயும் பாத்தீங்க அப்டின்னா திருவிழா ரெண்டு திருவிழா முடிஞ்சிருச்சு ஆ அ எங்க பக்கத்துல அத ஐ மீன் எங்க வீட்லருந்து கொஞ்ச பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஆ அது பாத்தீங்க அப்டின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதாவது இப்பதான் கொஞ்சொ புதுசா பணிகள்லா செஞ்சு இப்ப மறுபடியு கும்பாவ்ஷேக பண்ணிருக்காங்க திருவிழா பாத்தீங்க அப்டின்னா ஒரு பதினஞ்சு நாள்கிட்ட இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு நாளுமே வந்துட்டு சாமி வந்துட்டு தூக்கி ஊர்வலம் மாதிரி வந் து ஆ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க கும்பாவிஷே முடிஞ்சதுக்கு அப்பறம் ஒரு பதினஞ்சு நாளு ஆ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு நாளுமே வந்துட்டு நைட்ரு ஆளு நா படம் போர்றது ஆ பாட்டு கச்சேரி அது மாரி திருவிழாவோட முக்கியமான திருவிழா வரும் இல்லையா அந்த நாள் அன்னைக்கு நைட்டு வள்ளி திருமணம் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு தோழி இந்த பிள்ளையார் கோயிலு தேரு இழுக்கிறது அப்டினு அப்டியே கலகலன்னு இருந்துச்சு ஒரு வாரோ அந்த பாஞ்சு நாளுமே இப்ப எங்க நாங்க பக்கத்துல இருக்குமா ரேடியால்லா ஓடிக்கிட்டே இருக்கும் ம் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தோழி
ஓ சரி சரி எங்க ஊர்ல வந்து நீங்க திருவிழா சொல்றீங்க எங்களுக்கு கடைக்கிட்டயே திருவிழா வெப்பாங்க அது ஏழு வாரோ நட நடைபெறும்
ம் ம்
அந்த ஏழு வாரமு அப்டியே உச்சவரு வீதியில் உலா வருவாரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தேர்ல கூட்டு வருவாங்க
ம் ஓகே ஓகே
அன்னால சூப்பரா இருக்கும் கட கட தெருவுலா நல்லா அந்த கட கடைக்குன்னே ஒரு திருவிழா நடக் கும் எங்க ஊர்ல
அப்ப சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க நெறைய அந்த திருவிழாவ
ஆ கட அந்த கடைங்கள்லா வித்தியாச வித்தியாசமா இது பண்ணுவாங்க நம்ப ஃபோட்டோல்லா போட்றதந்தா கூட ஃபோட்டோ கடைக்கு போய்ட்டு அவ் இவுங்க சொல்ற டேட்டுக்கு தான வரனோ இப்பல்லா அவுங்க அவுங்க ஒரு அஞ்சே செகண்ட் அஞ்சே செகண்ட்ல போட்டு தந்துருவாங்க பிரேமு ஒடனே பண்ணி தந்தறாங்க நம்ப எந்த ஃபோட்டோ காமிச்சாலும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல்லா மாத்தி நல்லா சூப்பரா பண்ணி தராங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆமா இப்ப திருவிழாவுல ஃபோட்டோ எடுக்கறவங்களு ஆ கொஞ்சோ திருவிழா இருக்கலா இல்ல இப்ப கடற்கரைக்கு போணும் அப்டினாலு அங்கேயே இப்ப ஃபோட்டோ எடுக்குறவங்க வந்துட்டு ஆன் ஸ்பாட்லே இருக்காங்க நம்ம வேண்னா ஃபோட்டோ எடுத்து அங்கனயே கழுவி அங்கனயே வாய்ங் க்லா அப்டி தானே தோழி சொல்றீங்க
இல்ல இல்ல நா சொல்றது நம் அந்த மாரியும் இருக்கு
ம்
இப்ப ஊர்ல நெறைய ஊர்ல இந்து வருவாங்க பாத்தீங்ளா
ம் ஆமா
அவுங்க வந்து அந்த மாரி வாங்கிப்பாங்க இப்ப வந்து இந்த ஊர்லயே இருக்குறவங்க ஃபோன்ல இருக்கு பாத்தீங்ளா ஃபோட்டோ நம்ளால நா இந்த ஞாபகாத்தமா வச்சுக்கணு அப்டின் நெனைக்கிற ஃபோட்டவ கீ செய்னாவோ இல்ல வேற எதனா ஒரு கப்பாவோ அந்த மாரி ஒடனே ஒரு பத்தே நிமிஷத்துலயே ரெடி பண்ணி தந்துறாங்க நம்ம கையில கண் எதிர்க்கே
உம்... ஓகே ஓகே அதுதா இருக்கே தோழி ரொம்ப உம்.... உங்களால இருக்குற மாரி எனக்கு ஞாபகம்
அது வந்து நம்ப போட்டோ ஸ்டுடியோக்கு போனதா அத ரெடி பண்ணி தருவாங்க இப்ப வந்து நம்ம அந்த கடனா கட தெருவுல்லா போட்றாங்க பாத்தீங்களா அதுலேயே இப் இப்ப அது அதுக்காக வந்து உங்களுக்கு பத்து நிமிடத்தில் போட்டோ ரெடி பண்ணி தர முடியும் அப்டின்னு சொல்ட்டு... டி சர்ட்ல கூட போட்டு தராங்க நம்ம கண்ணு முன்னாடியே உடனே அன்னைக்கு இப்ப நம்ம போட்டோ ஸ்டு ஸ்டுடியோல்லா குடுத்தா நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் கழிச்சுவாங்க இல்ல அஞ்ஜவர் கழிச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து உடனேக்குடனே தந்துறாங்கன்னு நா சொல்றேன்.
ஓ திருவிழாவிலேயு இந்த மாரி கடைகள் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்றீங்களா
ஆ ஆமா
ஆ ஓகே ஓகே ஆமா தோழி அதுவும் வந்துட்டு இப்ப ஒரு திருவிழா இருக்குன்னா முன்னாடி எல்லா பாத்தீங்க அப்டின்னா ஆ இப்ப அந்த ஸ்வீட்டு கடை ஆ பொம்ம கடை அந்த மாரி போட் இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த கடைகளுமே திருவிழாவுலை எல்லா போட ஆரம்பிச்சுட்டாங்க தா தோழி
ஆ அது இல்லாம வித்தியாசம் வித்தியாசமான ஆ ஐஸ் விக்கிறது நீங்க கேக்குற ஃப்ரூட் நீங்க கேக்கற பழத்துலயே ஒர்ஜினாலாவே ஐஸ் பண்ணி தர்றது அந்த மாரி எல்லாம் கூட இப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க
உம் ஆமா தோழி ஐஸ் பாத்தீங்க அப்டின்னா கலர் கலரா அதாவது வித்தியாசம் வித்தியாசம் நெறைய ஐஸ் ஆ இப்ப முன்னாடி எல்லா பாத்தீங்க அப்டின்னா திருவிழாவுல ரெண்டே விதமான ஐஸ் தா இருக்கு ஒண்ணு இந்த கப் ஐஸ் குடுத்துருவாங்க இன்னொன்னு அந்த ஜாக்கோபாரா அது குடுத்துருவாங்க இப்பதா பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாதிரி நெறைய விதமான ஐஸ் எல்லா அதெல்லா இப்ப புதுசு புதுசு அவுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெறையாவே
ஆ நீங்க சொல்றது வந்து இப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு ஐஸ் கோலா ஐஸ்சா என்னமோ சொல்லுவாங்க
உம்
அது வந்து ஐஸ் கட்டிய நல்லா டம்ளர்ல போட்டு இருக்கி ஒரு குச்சி சொர்வி அதுக்கப்புறோ அதுல கலர் கலரா ஏதோ ஊத்தி தருவாங்க
உம்
கலர் கோலா ஐஸ் அப்டின் சொல்லிட்டு அதுதா ஃபர்ஸ்ட் எல்லா சாப்டுவாங்க
உம்
அதுக்கப்றமா தா குல்ஃபி அதுக்கப்றமா தா இந்த கப்பு ஜாக்கோபார்லா வந்தது இப்ப வந்து ஆரஞ்சு பழம் இருக்கு பாத்தீங்களா
உம் ஆமா
அந்த ஆரஞ்சு பழத்திலயே ஐஸ்கிரீம் அது உள்ள ஆரஞ்சு ஃபிளேவர்
ஓ ஆரஞ்சு அந்த இதுலேயே வந்துட்டு ஐஸ் ஃபிளேவரு உடனே அந்த பழத்தை புழிஞ்சு உட பண்ணி இது பண்ணி காட்றாங்களோ
அஹா இல்ல பழத்த அவுங்களே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டு வந்துர்றாங்க நம்ப என்னா ஐஃப் இப்பொம் மேங்கோ ஐஸ் கேட்டா அச்சுக்கங்க மாம்பழ இருக்குல்ல
ம்
அந்த உள்ள இருக்க ஐஸ்க்ரீமு சாப்பிட்டு நம்ம மாம்பழத்தையு சாப்பல்லா
மோ அந்த மாதிரி செஞ்சி தராங்ளோ
ஆ ரியல் ஃப்ரூட் இல்யே செய்து தராங்க உண்மையான பாலத்தளி ஐஸ்க்ரீம் செஞ்சி அவங்க வெச்சிருக்காங்க
ம்
அதுக்கப்றோ கொய்யாக்கா இருக்கு பாத்தீங்களா அதுல ஐஸ்க்ரீம் செஞ்சிட்டு மேல வந்து மொளகாத்தூள தடவி தறாங்ளா அதுவு நல்லார்க்கு
உம்மோ அர்
புதுவி அ அந்தக் அத்தா நா சொல்றன் கடைக்கினே திருவிழா நடக்கு இங்க ஏழு வாரோ
ஓ ச்சே ச்செரி அப்ப நம்ம அதே மாரி வீ வீட்டுக்கு தேவையான பொருள்க்கள் வாங்கனாலு அதுக்குன் கடையெல்லா போட்ருப்பாங்க தானே இந்தப் பாத்தரம்லா
ஆ ஆ பாத்ரம் மேட்டு அதுக்கப்புறம் பக்கெட்டிங்க அப்பற சின்ன சின்ன பொருள்க்கள் பொம்மைங்க
ம்
அந்த திருவிழா எப்போ வருமோனு எல்லாரு காத்துன்னு இருப்பாங்க அந்த திருவிழா வந்தா எல்லாத்தையு வாங்கி ட்ராமி ஏனா கம்மியா விப்பாங்க நல்லாவு இருக்கு
ம்
அந்த திருவிழா தா இப்ப வரப்போவது
அப்ப உங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டுதா என்னன்ன வீட்டுக்கு தேவையான பொருள்க்கள்லா வாங்கணும்னே இப்பே லிஸ்ட்டு போட்டு வச்சுக்குங்க மலிவா கெடச்சிச்சுன்னா அப்பயே நமக் காசு கொஞ்சோ சேத்து வாய்ன்ட்டு வந்துட்டம்னா நல்லது
ஆம் சரியா சொன்னீங்க
அந்த திருவிழால எந்த சாமி ஃபேமஸ்ஸு
அந்த திருவிழா வந்து ஆ ஷிவன் ஷிவனுக்கு வந்து வேற ஒரு பேர் ருக்கு
ம்
வரதராஜ பெருமாள் சொல்ட்டு சொல்வாங்க
மோ க்கே
அந்த சாமி ஃபேமஸ்
போ ஓகே ஓகே அப்போ ஒரு ஷிவன் கோயில் தா அது
ஆ ஆமா ஷிவன் கோவில் இல்ல இது ஃபுல்லாவே அத் ஸ்தபுலிங்க ஸ்தலங்கள் தா ஷிவன் கோவே அந்த கோவில்க் அந்தத் திருவிழா மட்டு அது வந்து சோழர்களின் தேர்கள்லா சொல்லுவாங்க பாத்தீங்ளா அதோட மூணாவ்து தேர் மூணாவ்து தேர் வந்து இங்கு இருக்கு
சேரி
அந்த மூணாவ்து தேரு வந்து அந்த கட்டதை கட்டையிலான தேர் அது
ம்
பெரிய தேர் அந்த தேர் திருவிழா நடக்கு அந்த தேர் திருவிழா தா இப்போ வருது
ஓ ஓகே ஓகே
ம் அதுதா நம்ம உலகத்திலே மூணாவ்து தேருன் சொல்ட்டு சொல்லுவாங்க
ஓ அந்த அளவுக்கு ஒரு பிரசீதி பெற்ற ஒரு கோயில்னு சொல்லலா
ஆஹ் ஆமா
அதே மாதிரி எங்க மாவட்டத்திலயு ஒரு கோயில் இருக்கு தோழி இந்த குதிர கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவோ ஆசியாவிலேயே ரெண்டாவது ரெண்டாவதா முதல் பெரிய குதிரை அப்டின் சொல்லிட்டு சொல்லுவாங்க
ஓ சரிங்க
அந்த அந்த கோயில் வந்துட்டு எங்க மாவட்டத்துல இருக்கு தோழி
ஓ செரிங்க செரிங்க தோழி
ஆ ஓகே தோழி நம்ம நெறைய பேசுணோ நன்றி தோழி
ம் நன்றி